ஹலோ கேக்குதா எப்படி இருக்க
எப்படி
ஆஹ் நல்லா இருக்கேன் ஓ அப்படியா அஹ் கூப்பிட்டுருக்கலாம்ல்ல நீங்க
ஆக்சுவலி அன்னைக்கு ரொம்ப க்ரௌடா இருந்துச்சு அப்புற சத்தமா கூப்பிட்டானு அவங்க கோவில் ஏதாவது சொல்லுவாங்க சொல்லிட்டு கூப்பிடல செரி ஃபோன்ல பேசிக்கலாம் ஏதாவது அப்பிடின்னு
அப்படிங்களா ஆஹ் செரி செரி நானும் அவரு தா பிஸியா இரு எங்க குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு வரோம் வீட்டு வேலையா இருக்கு நம்ம வேலைக்கு எங்கேயும் போறது இல்ல அதனால கொழந்தைங்கள வச்சுட்டு நம்ம பாக்குறதா இருந்தாலும் நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குல்ல அதனால எங்கயுமே சுத்தி பாக்குறதுக்கே இப்பல்லாம் டைம் கெடைக்க மாட்டேங்குது
ஆக்சுவலி நானும் வேலைக்கு போனும் ஸ்கூல்ல என்ன கூப்பிட்டாங்க வேலைக்கு போகனும் வாங்க உங்க குழந்தைகளோட நீங்களும் ஸ்கூல்ல நீங்க டீச்சரா ஒர்க் பண்ணுங்க குழந்தைகளுக்கு அட்மிஷன் போட்டாங்கு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரிதான் பெண்களுக்கு வந்து வேலைக்கு போனும்னா வேலை மட்டும் கிடையாதுெல்ல நம்ம பாக்குறது வீடு புல்லாவ வீட்டுல மேனேஜ் பண்ணணும் வெளியில போகணும் இப்ப ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா அங்களும் சாப்பாடு ஏ டூ இசட் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கப்போ நம்மளால வந்து யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தா வேலைக்கு போலாம்னா கேட்டேன் ஹஸ்பண்ட சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ உன்னோட கொழந்தையில பாத்துட்டு நீ வீட்ல இரு நான் உன்ன வேலைக்கு போ சொல்லல வீட்ல இருந்து ஏதாவது பண்ணு ஒரு பிசினஸ் பண்ணு ஏதாவது ஒண்ணு உன்னால உனக்கு சமையல் தெரியுதா சமையல பத்தி எதாவது ஆனா வேலைக்கு போணும் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து என்ன சொல்லுவாங்க உன்னால பேலன்ஸ் பண்ண முடியாது கொழந்தைைய கொழந்தை எல்லா ஸ்கூல் போயிட்டு வருவாங்க நீ அங்கேயும் ஸ்கூல்ல வே வேலைக்கு போயிட்டு டயர்டு ஆயிடுவ உன்னோட ஃபோக்கஸ் வந்து கொழந்தைங்க கிட்ட இருக்காது இப்ப வந்து நம்மளோட எல்லாமே கொழந்தைகள் தான் அதனால கொழந்தைகள் மட்டும் தான் பாக்குற வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க
ஆஹ் அதுவும் கரெக்ட் தான் இப்போ அவங்க சொல்றதுல விதத்துல வந்துட்டு பார்த்தோம்னா இப்போ ஜென்ஸால வந்து எந்த வேலையுமே வீட்டுல வந்து பண்ண முடியாது அவங்களுடைய வேலையே வந்துட்டு அப்படின்னா வேலைக்கு போயிட்டு வர்றது மட்டும்தான் பெரிய டென்ஷன் வேல அப்படின்னு நெனைச்சிட்டு இருக்காங்க ஆனா நம்ம வீட்டு போறதா நெனைச்சாலும் சரி நம்ம எல்லா பிரச்சனையுமே ஒத்துக்கிட்டு தான் நம்ம போய் ஆகணும் இப்ப நம்ம வந்துட்டு கொழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருந்தா அவங்களுக்கு வந்து தேவையான அஹ் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத சமைச்சு வைக்கணும் அப்புறம் அந்த ஹஸ்பண்டுக்கு நம்ம சப்போஸ் வேலையிலக்கு போற போது நம்ம டிஃபன் கட்டுறதா இருந்தா அவருக்கு பிடிச்சது செஞ்சு வைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம செஞ்சு வைக்கணும் அப்புறம் சுத்தமா பாத்திரங்கள் அழுக்காகும் பாத்திரங்கள கழுவி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி முடிச்சு நம்ம வந்து அந்த வேலயெல்லாம் முடிச்சு கடைசியில நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு நம்ம திருப்பி சாயந்திரம் வந்தோனா மறுபடியும் நம்மளுக்கு ரெஸ்ட் கிடையாது லேடிஸ பொறுத்த அளவுக்கு ஆஹ் ஆனா அத புரிஞ்சிக்கிற ஒரு ஃபேமிலியா இருந்தா கண்டிப்பா நம்ம ஒரு வேலைக்கு போலாம் இல்லைங்களா
கண்டிப்பா இப்ப பாருங்க ரெண்டு நேத்துதான் நேத்துதான் நான் அஹ் வீட்டுல இப்போதைக்கு நான் வீட்லதான் இருக்கிறேன் பட் எனக்கு பிசினஸ் பண்ணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு அதனால அது வேலையா ஒரு விஷயமா போயிட்டு இருந்தேன் வெளில குழந்தையில பாத்துட்டு லஞச் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வெளியில போன அந்த போயிட்டு வரப்போ என் குழந்தை என்ன பண்ணாங்க மாமிய நீ கார்டன் என் கூப்பிட்டு போனும் என்ன பண்ணே மேல் வழியா இருந்தாலும் சரி பரவாயில்ல கார்டன் வந்தோனே எனக்கு ஒரு டீ குடிக்கன்னு போழுது தான்தோணுச்சு ஆனா ரொம்ப சின்ன குழந்தைகள் அவங்க போட்டு கொடுக்கற மாரியில்ல மாமியார்லாம் இருக்காங்க என்ன போலாம் அப்படின்னு சொல்லி பாக்கப்போரப்ப என்ன பண்ணாங்க போயிட்டோம் ஆக்சுவலி நான் பிளான் போட்டது ஒன் அவர் ஆனா போயிட்டு வந்தது டூ அவராயிட்டு ஆனா வீட்டுக்கு வர ரொம்ப டயர்டா இருக்கு ஆனா என்ன கொழந்தைகள் வந்து மம்மி எனக்கு அப்போ நான் ஆண்தவே வரும்போ இந்த இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வரப்போ அவங்க பால்ல கெலாக்ஸ் போடும் பால்ல போட்டு குடிக்கும் எனக்கு போய் பால் காய்ச்சி அவளுக்கு கொடுக்குறது டயடா இருந்தாலும் மம்மி எனக்கு இப்ப ரொம்ப பசி எடுக்கு ரொம்ப பசி எடுக்கு அப்படின்னு சொன்னோனே எனக்கு அந்த டைட்னஸ் எல்லாம் இல்லாத மாதிரி இது காமிச்சுட்டு அவங்களுக்கு பால் காய்ச்சி அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன் ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா எனக்கு யாராவது ஒரு காஃபி போட்டு தர மாட்டாங்களா அப்படின்னு ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருந்துச்சு ஏன்னா ஏதாவது ஒரு ஆள் நம்மளுக்கு ஹெல்ப் ஃபுல்லா இருந்தா கொஞ்சோ இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும் ஹஸ்பண்ட் காலயில போனாங்கன்னா ச நைட்டு பத்து மணிக்கு தான் வராங்க அவங்க மேல நம்ம எந்தது டிப் வைக்க முடியாது
ஆமாம்ம நீங்க சொல்றது கரெக்ட் தான் இப்போ நிறைய பேரு எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா காலையில அஹ் ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இப்ப நம்ம வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில நேரத்துல போனாருன்னா ஆஹ் நைட் ஆயிரும் அவ வர்றதுக்கு அந்த டைம்ல வந்து நம் நம்ம எடையில வந்து நம்மளோடைய ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணலாம்னு நெனைக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி காஃபி போட்டு குடுக்கறதுக்கு ஒரு டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு யாராது இருக்க மாட்டாங்களான்றது நம்மளோடைய ஏக்கமாதான் இருக்கும்
ஒரு காலத்துல வந்து உம் உம் அம்மா வந்து காபி போட்டு சா டீ போட்டு இன்ன குடி குடி குடினு தருவாங்க நம்ம அப்பல்லாம் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் இல்ல எனக்கு வேண்டா இப்ப வேண்டா அப்ப வேண்டானு சொல்லி இதெல்லாம் பண்ண போய்தான் நம்ம இப்ப வந்து அது கடவுள் வந்து வந்து அது கொஞ்சோ ஏங்குற மாரி வச்சிருக்காங்க
ஆஹ் சொல்றது கரெக்ட் தான் ஏன்னா நம்ம அம்மாங்க வந்துட்டு நமக்கு புடிச்சது என்ன என்ன ஏதுன்றத செஞ்சு கொடுப்பாங்க இப்பதான் அவங்க நம்மளுக்கு கொழந்தைங்க இருக்கும் போதுதான் நம்ம அவங்கள நினைக்க வேண்டியதாவ விஷியமா இருக்கு அது நம்மளுக்கு புடிச்சதெல்லாம் செஞ்சு குடுப்பாங்க நம்ம எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க ஆனா இப்ப வந்துட்டு நம்மள அவங்க நெனைக்கிறது கூட நம்மளுக்கு டைம் இல்லாத அளவுக்கு இவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்கிளா
கண்டிப்பா இதே வந்து நம்ம இது நம்ம நார்மலா டீச்சர்ஸ் தொழில்னா அவங்க காலையில போறாங்க ஈவினிங் வறாங்க இதுவே இது ஒரு மருத்துவரா ஒரு நர்ஸா இருந்தாலுமே ஒரு போலீஸா இருக்கறபோ அவங்களோட வேலை வேலைகள் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் டைமிங் கெடையாது எப்பனாலும் போனும்
ஹம் அது டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா வந்து நர்ஸ சரியவங்க எல்லாம் கண்டிப்பா நம்ம வந்துட்டு பாராட்ட வேண்டிய ஒரு விஷியம்தா அவங்களுக்கும் கெழந்தைங்க இருக்கு அவங்களும் நல்லா நிறைய விஷயங்கள் வந்துட்டு அஹ் வெளியிலந்து அவங்க மிஸ் பண்ணுவாங்க ஆஹ் அத்தனை பேர் இருந்து வந்து அவங்க பேசண்ட் அவங்க குழந்தைங்கள அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அவங்கள பாக்கணும் பாக்கணும்னு ஆனா அதுலயுமே வந்து ஒரு பேஷண்ட பாக்கக்க கூடிய நர்ஸ்லெல்லா நெனைக்கும் போது லேடிஸ் போது அவங்க கண்டிப்பா வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷியோ தா ஆனா நிறைய இடத்துல நர்சஸையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அவங்களும் கோவ கோ கோவப்படுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து அவங்க வீட்டல இருக்கிற பிரச்சனையால மட்டும் தான் அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸ ஆகுறாங்கம் நிறைய இடத்துல வந்து அவங்க மாமியாரோ மாமனாரோ யாரும் சப்போர்ட் இருக்க மாட்டாங்க வேலைக்கு போகும் போது கெழந்தைங்கள பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கெடைக்காது ஆனா அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போணும் ஒரு ஆச இருக்கும் ஹ அந்த மாதிரி இருக்கும் போது நிறைய விஷயங்கள்ல பெண்களுக்கு வந்துட்டு எதிரான நிறைய விஷயங்கள் இருக்கு அதையும் தாண்டி நம்ம வரணும் ருந்தா நம்மளுடைய இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல நிறைய வேலைங்கள் நடந்துட்டுருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்ற வது உண்மைதா இப்போ வந்து பெண்கள் வெளியில வந்தாதா அந்த ஃபேமிலி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப வந்து ஆண்கள் வந்து வளைச்சு போட்டாங்க வீட்டுல சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல எந்த வீட்டுல வந்து எந்த பெண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த பேமிலி மட் மட்டும்தா முன்னாடி வர முடியுது நான் இது வரைக்கும் நான் பாத்ததுல
ஆமா நீங்க சொல்றது உண்மையாலுமே நூறு சதவீதம் வந்து அது உண்மதான் பெண்கள் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டாங்க அப்டின்னா அவங்களுக்கு வந்து எப்படி ஃபேமிலியும் ரன் பண்ண முடியும் வேலையும் பாக்க முடியும்ன்ற ஒரு ஸ்டெந்த் அவங்களுக்கு வந்துரும் அவங்க கையிலன் தனியா ஒரு காசு இருக்கும் போது அவங்க கான் கான்பிடண்டா வேலை பார்பாங்க இப்ப ஹஸ்பண்டோடைய அமௌண்ட்ல நம்ம வாங்குறோம் போது யோச்சி யோசி நம்ம வாங்குவோம் குழந்தைக்கு வாங்கலாமா அது வேண்டாவா அப்படின்னு அவர்கிட்ட யோசிச்சு அவர் என்ன சொல்லுவாறுன்றத நம்ம யோச்சி யோசி தங்கி தயங்கிதான் நம்ம கேக்க வேண்டியதா இருக்கும் நம்ம ஒரு வேலைக்கு போறோம் நமக்கு கையில ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமா நம்ம யாரையுமே கேட்க வேண்டாம் நம்ம குழந்தைக்கு இது வேணுமா நம்ம வீட்டுக்கு இது தேவையா அப்படின்னு சொல்றது இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்த நம்ம வெளியில போகும் போது நம்ம கத்துக்கலாம் வீட்டோட இருக்கிறத விட இல்லைங்களா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் ஏன்னா நம்ம வந்து வெளியில போகும் போதுதான் நம்மளுக்குள்ள நாலேஜ் இ படிச்சு படிச்சு நம்ம வீடலயே இருக்கபோ நமக்கு ஒண்ணமே தெரியாமதான் இருக்கு இதே இது நம்ம வெளியில போகும்போம் நம்மளுக்குள்ள படிப்பு நம்ம எந்த மாதிரி படிச்சிருக்கோம் நம்மளுக்குட திறமை என்ன எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளிபடு படுது
ஆமா ஆமா நம்மளுடைய தெறமை வந்துட்டு நம்மளுக்கே தெரியாது நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம குழந்தைங்களையும் நாலு செவரையும் மட்டும் பாத்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த என்ன நடக்குது என்ன ஏதுன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனா இதே வந்து நம்ம வெளியில போறோம் அப்டின்னா நாலு பேரை நம்ம பாப் இப்போ நம்ம அஹ் நம்மளுடைய ஊர்ல இருக்கிற மட்டும் இல்லாம வெளிய ஊர்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க அவங்க கூட ந நம்ம பழகுவோம் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம உள்ள இருக்கிறவங்களை மட்டும் பழகாம நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க கூட மட்டும் பழகாம நம்மளுக்கு நறைய நறைய பேருடைய காண்டக்ஸ் கிடைக்கும் அது மூலமா இப்ப நம்ப திடீர்னு இப்ப பாருங்களே எனக்கு ஏதாவ ஒரு இடத்துக்கு வெளியில போகணும்னு ஆசை இருக்கு அந்த இடத்துக்கு நம்ப போகமோ அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்வுங்க யாராவது இருக்காங்களா சும்ம போன் பண்ணி பார்போம் அப்படி என்னமோ நம்ப வெளியில இருக்குறவுங்க மேல அவங்கடையளுக்கு போன் நம்பர் நமளுக்ககு கிடைக்கும் போன டைம் கூட நாங்க ஒரு வெளி ஒரு இடத்துக்கு வெளிய போயருந்தோம் அந்த டைம்ல அவுங்க அங்க இருந்தாங்க அவுங்களுக்கு போன் பன்னிட்டு எனக்கு ஒரு ரூம் அங்க புக் பன்னி தரமுடியுமான்னு கேட்டடோடனே ஈசியா எங்களுக்கு கம்மியான ரேட்லயும் ஒரு ரூம் புக் பன்னி கொடுத்தாங்க அந்த மாறி ஒரு ப்ரன்ஸ் சர்க்களுமே நமக்கு கிடைக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா ஃப்ரன்ஸ் சர்க்கிள் கிடைக்கிறது இன்னொன்னு நமக்கு படிக்கிற மூலம் தான் இப்போ இப்ப மோஸ்டா பாருங்க ஆன்லைன்லா தான் இருக்குறோமே எல்லாமே பண்றது ஆன்லைன் முந்திலாம் நம்ம எலக் எலெக்ட்ரிக் பில் பே பண்ண கூட அந்த ஆஃபீஸ் தான் போனும் இப்ப அப்டி கெடையாது எல்லாமே நமக்குள்ள டெக்னாலஜி எல்லாம் வளர வள்ல இப்ப ஆண்கள் தான் வெளியில போய் எல்லா இடத் எல்லாம் வேலை பாக்கணும்ன்னனு இல்லை நம்மளே வீட்டுல உடாந்து பன்னிடலாம் இப்ப எல்லாமே
வந்து இப்போ அதனால நம்ம என்ன உம் நீங்க சொன்ன மாதிரி நம்ம நடத் நடந்து கூட போக முடியாதது வேலையா இருக்குதான் நம்மளுக்கு அந்த வீட்ல இருந்து வாக்கிங் போறதுக்க கூட சான்ஸ் கிடைக்க மாட்டேங்து நீங்க சொன்ன மாதிரி ஆமா
கண்டிப்பா ஏன்னா நம்ம அவ்வளவு பிஸி லைஃப்ல வாழ்றோம் அந்த நாலதான்
உ கரெக்ட் தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இனிமே இந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணணும் அஹ் லேடிஸ்மே வந்துட்டு அஹ் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஜென்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹஸ்ப் நம்ம ஹஸ்பண்ட் எல்லாம் போறாங்க அவங்க ஹஸ்பண்ட்ஹ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலைய வெளியில போறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் என்னாட நம்ம இவளே கொஞ்சம்இப்பதான் ஃப்ரீய ஆனோம் அதுக்குள்ள அவங்க கிளம்புறாங்கன்ற மாதிரி இருக்கும் நம்ளுமே வந்து ஒரு ஃரெண்ட் சர்கிள் வச்சு நம்ம குழந்தைங்க வச்சு அவங்க ப்ரன்டோடைய குழந்தைங்க அவங்க எல்லாம் வச்சு நம்ம ஒரு நாள் வெளியில கூட்டிகிட்டு போறது அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்ப வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மாத்திக்கணும் அப்பதான் நம்ம வந்து நம்மளும் வந்து நம்மப லைப்ப என்ஜாய் பண்ற மாரி இருக்கு
இன்னொன்னு இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு ஆஹ் கரெக்ட் தான் நீங்க சொல்ற இன்னொன்னு தெரியுமா முந்தியல்லா அந்த காலத்துல வந்து நம்ம வெளில எங்கயும் போணுனாலே ஆஹ் கணவர் இல்லனா அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணிதான நம்ம வாழ்ந்த மாரி இருக்கும் ஆனா இப்ப இல்ல நம்ம பெண்கள் எல்லாமே டரைவிங் படிச்சனால கார் ஓட்டுறோ காரு ஓட்டுதோம் பைக் ஓட்டுறோம் இது நம்மளுக்கு தெரி்ஞ்சனால இப்ப நீங்க வாங்க நா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு அவசரமா வேலைக்கு போணும் இன்னைக்கு மீட்டிங் கூப்ட்டுருக்காங்கன்னு சொல்ட்டு அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணாம நம்ம எல்லாம் தெரிஞ்சதுனாலன்னா நம்ம வந்து வெளியில வந்து வேலை பாக்கறதுனால மட் நம்ம நாள கத்துக்கிட முடிஞ்சது இப்ப நம்ம டக்குன்னு எடுத்துட்டு கார் எடுத்து நம்ம நம்ம வந்து நம்ம வேலைய முடிச்சு போயிறோம் இல்லன்னா அவங்களுக்கு வெயிட் பண்ணணு இல்லன்னா ஆ என்ன வர சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாவே எத்தனையோ எடத்துல வந்து அது அந்த மாரி ஆயிருக்கு
சரி நம்ம இத பத்தி கண்டிப்பா பேசலாம் அஹ் கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வந்து மீட் பண்ணி நம்ம எங்கயாவது வெளில போற மாரி பண்ணலாம் சரிங்களா ஓகே